அ கேக்குதுங்க இன்ன பண் றீங்க
அக்கா சும்மாதான்கா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்க அ ஓ கே
கிச்சன் ஒர்க்குலா முடிஞ்சுதான்க்கா
அ முடிஞ்ச்சு
ஓகே ஓகேங்கா
அவ்ள்தா இன்மேல் நைட்டுக்கு தா பண்ணணு எதாச்சு எங்க டெய்லி எதா து என்ன பண்ணணுன் யோச்சாவே ஒரு பெரிய வேலயே இருக்கு நமுக் கு நல்லா நமுக் அது ஹெல்தியாவு குடுக்கணு அ அதே சமயத்துல மாம் அம்மா எனக்கு குடுத்ததே ரிப்பீட்டடா குடுகு கூடா துங்குறாங்க அதனால அத யோஸ் சிக்கற்தே பெரிய வேலையா இருக்
ஐயோ பெரிய பெரிய டாஸ்க்கா இருக்குதுங்கா அதுவு ஆமா
கே அப்டின்னு ச்ச் ஆனா அது யோசிக்கற்தே பெரிய வேல இல்ல
ஆமங்கா இவங்கள கேப்போ உங்களுக்கு என்ன வேணுன் சொல்லுங்கன் னா என்ன வேணா ச செய்யுமா நாம்பளே என்ன வேணாலு செஞ்சன் வைங்க ஏ இத செஞ்ச அப்டிம்பாங்க
டெய்லி இதேதானா எதாவ்து மாத்திப் பண்ணுங்க அப்டின்பாங்க அப்ப கேக்கம் போது சொ
ச அ ஆமாங்கா அத மட்டும் சொல் இதுவே எங்க ரெண்டு பேத்துக்கு இங்க வீட்டுல சண்டையா இருக்கும் கடைசியில நான் என்ன செஞ்சு தரன் அததான் நீங்க சாப்பட்னோ உங்க ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுன்றுவேன் நானும் எவ்வளதான் பொறுமையா சொல்றது பாப்பும் அதைதான்கா பண்ணும் ஏன் அத ச அப்படிங்கும் ஆப்ஷன் கொடுத்தே சொல்லுல எனக்கு என்ன தோணுச்சோ அததா செய்வே ஆமா
உங்களதானே நாங்க கேட்டோம் அப்பயே சொல்லிருந்திருக்கணும் ம்ஹ் இங்கயும் நெறைய வாட்டி அந்மாதிரி தான் நடந்திருக் கேட்கக்குள்ள எது சொல்ல மாட்டாங்க ஏதாவ் ஒன்னு பண்ண பண்ண அப்டிம்பாங்க ஆனா பண்ணதுக்கு அப்புறம் இத் நானா அப்டிம்பாங்க
ஆமாங்கா
ம் நீங்க ஸ்கூல்ல ஆர்ப்பிக் குடுத்தா கொஞ்சம் எல்லாம் அவங்களே ஹெல்தியா குடுத்தோ நம்மளும் குடுத்து விடணும் வீட்டுக்கு வந்தாலும் ஹெல்
ஹெல்த்தியா எதாவது குடுக்கணும் ஆமாங்கா நல்லா கொ சீக்கிரமா உடம்பு சரியல்லாத போதுங்கறாங்க எல்லாம் அது எதுக்கு எடுத்தாலும் என்
எதாவது ஒண்ணு பண்ணனும் எங்க ஸ்நாக்ஸ் வேற ரெண்டு ஸ்நாக்ஸ் குடுத்துட சொ சொல்றாங்களா அ என்னக் குடுக்குறதுங்கறத பெரிய
ரெண்டு சொல்லிருக்காங்களாகா
ஆஹ் எப்படி ஈவினிங் ஒண்ணு சாப்டுறாங்களல்ல
ஆமா ஆமாங்கா
இப்ப எல்லாரும் நம்ம கொடுத்து உடனாலும் நிறைய ய் கொண்டு வாங்க போல அப்ப இவங்க ஷேர் பண்றதுக்கு எனக்கும் வேணும் நான் மட்டு கொண்டு போல இருக்குற கே இருக்கறாங்க அதுலயே என்னத்தவ மதிய சாயந்தர வரைக்கும் அ நல்லாக்கணும் அதுஹல்தியா இருக்கணும்போ நிறைய யோசிச்சு கொடுக்க வேண்டியத இருக்குது
ஆமாங்க
ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் காலையில வரைக்கும் தான் நல்லாக்கும் அதுப்ப அப்படியே இருந்துச்சு
மதியம் நல்லா இருக்கது ஆமா நானும் என்ன பண்றதுன்னு தெறிலங்கா நேத்துதா கீழ் வீட்டுல வந்தாங்க அந்த பலாப்பழோ சீட்ல வந்து சிப்ஸ் போட்டே அப்படின்னாங்க அப்டின்னாங்க
சீட்ல சிப்ஸ் ஆ
பொருமையா சீவுனுமா சீவி எண்ணெயில பொறுச் ச்சி அவுங்க பேரனுக்கு குடுத்தாங்களாம்
பலா பழத்துல கூட சிப்ஸ் நா கேள்விப்பட்டிருக்கே சீட்ல
அவுங்களுமே வந்து வீடியோஸ்லாம் பாத்துட்
அது கொஞ்ச கஷ்டோ மிஸ் சீட்ல சீவுரதுல ரொம்ப ஹாடா இருக் கோ
ஆமா இல்ல அதுவே வேகவெச்சி சீவனாங்க இல்ல பச்சையா சீவுனா வரோங்கா
ஆஹ் பச்சையில சீவுனா வரோ கொஞ்சோ காஞ்சி போனாதா
இல்ல இல்ல கொஞ்சோ பச்சையிலயே சீவுனாங்கன்னா அது வரோ ஆனா பொறுமையா சீவனோ சிவி சிப்ஸ் போட்டு குடுத்தாங்கன்னாங்க எனக்கு அது ட்ரை பண்ணலான்ட்டு இருந்துச்சு இன்னொன்னு வந்து நா அதுல வட பாத்தே
பலா பழ சீட்ல வடையா ஓ
அத வேக வெச்சு ஆஹ் ஆ அஹ மிக்சி ஜார்ல போட்டு பிளண்ட் பண்ணும்னா அப்டியே கொறக்கொறன்னு ஆயிடுது அது கூட வெங்காயோ பச்ச மிளகா என்னென்ன இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்ட ஒட்னே போட்டு அஹ் ஆஸ் யூசுவல் நம்ம கார வட தட்டி போடுவோம்ல
ஓகே பருப்புக்கு பதல்லா அந்த இந்த மிக்சர போட்டுக்கறது
பாத்திருக்கே இன்னைக்கு அவுங்க அப்பா வந்து எனக்கு புளி குழம்பு தா வேணும்னாரு நா இது செய்றன்ன சேரி எதைய ஒன்னு செய்யினாரு சரி நானே இவ்ளோ நாள் சும்மாதா இருந்த அதது சீடு எல்லா தோல் மேல இருக்கிற தகிளீன் பண்ணிரலாமன்ட்டு அத பண்ணிட்ட
ஓ ஹோ சேரி சேரி
ஈவி்னிங் ட்ரை பண்ணி பாக்கலானு ஒரு எண்ணோ இருக்கு அது எப்படி எக்ஸிஹூயூட் ஆகுங்கிறது தெரில அக்கா என்ன நாம பண்ணனாலு எண்ணெய்ல ஆயில்லங்கிற போடுறது அப்போ அது ஹெல்தியா
ஆமா அது வேணா கரெக்ட்டுதா நம்ம அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ப சேலோ ஃப்ரை பண்ணாலு அது அந்த அளவு க்கு வராது இது வந்து கொஞ்சோ நம் டீப் ஃப்ரை பண்ணாதா நல்லா இருக்கு ஆஹ ஆனாலு சொன்ன மாரி எல்லாத்தையு நம்ம ஹெல்தியா பண்ணிட்டு கடைசியா அத கொண்டு போய் எண்ணயெய்ல போட்டோனா எல்லாமே போயிருது
ஆமாங்க்கா நா எல்லா ஸ்ரீகாவுக்கு அப்ப தெரியாது எனக்கு ஆஹ் உளுந்து இருக்கல்லங்க்கா அத ஊற வெச்சு பேஸ்ட்டா அரச்சிக்குவ அதுல வந்து கோதுமமாவு போட் ட்டு மிக்ஸ் பண்ணி பூரி சுட்டுத் தருவ
ஓஹோ
தில்ல அத உழுந்த அரைக்கிறப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லிக்கீற கொஞ்சோண்டு சீரகோ உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சர்றது உழுந்துல
உம்
ஓ அ ஆம் அதுலயே கோதும் மாவு போட்டு நல்லா பூரிக்குவே இவ்ளோ எந்த கணத்துல செய்வோமோ அந்த மாரி பெசஞ்சு தேய்ச்சு பூரி போட் ட்டு குடுத்துருவ
ஓஹோ பரவாயில்லயே
திங்கறதுல பேசிட்ருந்த கடைசில பாத்தா அது எப்படி ஹெல் தி ஆயில்லபோட் டோமே பொறிச்சிட்டமே அது ஆயில் ஐட் டம்தான
ஆமாம்மா அட்லீஸ்ட் அதயாவது நம்ம ஹெல்தி ஐட்டம்ஸா போட்டு குடுக்குறாங்க வரைக்கு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா என்னமோ நம்ம வீட்ல செஞ்சு தரோ நம்ம பண்ணி தரு அப்படிங்ற வரைக்கு சாட்டிஸ்பக்ஷன் இருந்தாலு அது பண்ணமாரிதா நல்லதுதா
இந்த இப்போ உ இப்ப பாப்கார்ன் வேணு நா சாப்ட்டு முடிச்சுட்டு பாப்கார்ன் செஞ்சு குடுஞ்சு மான் மத்யான மெரட்டி ஒரு பனானா சாப்டுன்னு சொன்னேன்கா அத கொஞ்ச நேர வச்சுக்கிட்டே ஒக்காந்துருந்தாங்க மெரட்டி எப்டியோ அதை சாப்ட வச்சு ட்டே
அதததததத
ட்டி மெரட்டிதா வந்து எதா ஒன்னு சாப்பிட வைக்
ஆமாப்ப வீட்ல எவ்ளோ ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆனா வந்து பசிக்கிது பசிக்கிதுவாங்க வாங்க புரூட்ஸ் கட்பண்ணிதர தா அப்டின்னா எனக்கு அது வேணா வேற ஏதாவது ஆஹ் ஜங்க் ஐட்டமா கேட்டுட்டு அது இர்க்கா இது இர்க்கான்தா கேக்
ஆமாங்க்கா இங்கே அதேதா அது இப்போல்லா வந்து வா இந்த லீவ் விட்டதுலருந்து ஃபுல் ஸ்நாக்சு ஃப்ரூட்சு அப்டினா மேங்கோ மட்டுந்தா சாப்ட்டாங்க எனக்கு தெரிஞ்சி வேற இப்பெல்லா வந்து எதுவுமே பனானாவே பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சா பிரதீப்
ஆமா நானுமே சொல்லியிருக்கே பழ ரொம்ப நல்லது செவ்வால பழ அட்லீஸ்ட் நம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு அப்டின்னா ஒண்ணு சாப்டணு அது எறங்கவே மாட் ட்டிங்குது அது என்னமோ தெரியல அது மட்டு ஆஹஹா அத க
அதனால இன்னைக்கு ஈவினிங் போய் டாக்டர்ர்க்ட பாத்த பூ பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து நாளைக்கு கொடுத்துரலா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கொஞ்ச அதுக்கப்புறமா பசி எடுத்து சாப்பிடுவாங்களா
ஆமா இருங்க நாங்களும் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கூல்ல கடைசியா குடுத்து விட்டாங்களா
அப்ப நாங்க ஸ்கூல்ல குடுத்ததெல்லாம் நாங்க சாப்பிடுறதே கிடையாது ஆமா சிக்ஸ் மன்த் ஒன்ஸ் நான் ஹாஸ்பிடல்ல போய் கேட்டு வாங்கி ஒரு சிரப்பு சிரப்பு கொடுப்பாங்க அது ஒரு பாட்டில் சின்னதா அது கொடுத்தாங்கன்னா வந்துங்க்கா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாமே டிசன்ட்ரி ஆயிடும் கிளியர் ஆயிடும் இப்ப நீங்க ஸ்கூல்ல கொடு கால் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ட் சின்னமே இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா நம்ம மெடிக்கல் சி ஹாஸ்பிடல்ல கேட்டு வாங்குவேன் அது குடுக்கறது பத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு அந்த வயிறு ஃபுல்லாமே கிளியர் ஆயிடும் ஆமாங்கா ஆக்சுவலா அப்படிதான் பண்ணனும்
அதா அதா அதான் அப்பதான் அவங்களுக்கு பசி எடுக்கும் நல்லா இதா இருக்கும் வெளில வந்துரு அத அதான் அதான்
ம் ஆனா ஸ்கூல்ல கொடுக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இருக் இருக்காது அதனால ஆமாங்க்கா அதனால ந பெருசா அதெலாம் கண்டு தெரியலேங்க்கா கொடுத்தாங்கன்னா அது டஸ்ட்பின்னுக்கு தான் போவும்
அதான் அத அதான் நானும் அத பத்தி யோசிச்சது இல்ல சொன்ன மாதிரி எந்த சிம்டம்மே இல்லையே இப்பதான் யோசிக்க தோணுது அ அதை சாப்பிட்டு ஒண்ணும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே அப்படின்னு
நா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல வாங்கி குடுத்துருவேன் இந்த தடவை வந்து ஆக்சுவலா நான் ஜான்வரியில குடுத்துருக்கணும் அ அப்புறம் மேரேஜ் இருந்தது பிப்ரவரியிலங்கனால அந்த ஒர்க் எல்லாம் சரி மேரேஜ் முடிச்சுட்டு குடுத்துக்கலாம்னு விட்டேன் மேரேஜ் முடிஞ்சதும் ஸ்கூல்ல எக்ஸாம் வந்தது எக்ஸாம் முடிச்சுட்டு குடுத்துக்கலாம்னா லீவ் வந்து
முடிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் சொன்ன மாரி இப்பயாவது ஆஹ் இல்ல நானும் நீங்க சொன்னது மாதிரிதான் ட்ரை பண்ணி பாக்கணும் இன்னும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது
அக்கா நீங்க குடுங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும் கேட்டுட்டு நீங்க அது ஒரு வாங்கிட்டு வந்து குடுங்க அ சின்ன பாட்டல் ஒர் ஃபைவ் வெம்மெல்லா சம்திங் அந்த மாரிதா எதோ வரூ ஒரே இதுல குடிச்சிர்ணூ எம் டி ஸ்டேமாக்ல காலையில எந்திர்ச்சதையூ
ஓ எம்டி ஸ்டமக் செர் செர் செர் ஆ
ட்டாங்க அப்டின்னா அது கொஞ்ச நேரத்துல அவுங்ளுக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகூ
ஓஹோ
டூ ஹவர்ஸ்கப்றோ டிசன்ட்ரியா போகூ ஃபுல்லா அப்றோ அதுக்கப் அப்றம் பாத்தீங்னா வயிறு அ கொஞ்சோ நல்லாருக்கூ
பரவால பரவால்ல நா நாளைக்கு ஹாஸ்பிடல் போனா கட் கேட்டு பாக்
ஆ கேட்டு பாத்துட்டு குடுங்க இவங்கல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டாங்கன்னா ந ச் சி டூ மந்த்ஸ் ஒன்ஸ்லா குடுக்கூடாது
ஆமாமா ஆமா அந்தளவுக்கு எல்லா ஜங்குள்ள போயிட்ருக்கு அத்னால நா நாமே யோசிச்சு யோசிச்சு நானே இப்பதா செரி ஒக்காந்து டைம் டேபிள் போடணூமாட்டுக்கு நம்ப இவுங்ளுக்கு டெய்லி எதாவ்து டிஃப் டிஃப்ரண்டா செஞ்சு தர்ணூ அது ஹெல்தியா இருக்கணூ அ வீட்ல வந்ததுகப்ற் பமோ இததா சொன்னா டெய்லி ஏதாவ் ஒரு எக் பாயில் பண்ணி குடுத்துர்ணூ அந்தமாயி அட்லீஸ்ட் ஈவினிங் வந்ததுக்கப்புறமாது ஆ அவுங்க ஸ்கூலுக்கு இது பண்ண முட்லினாலூ நா சொன்னே டெய்லி ஒரு முட் பர் டிஃபால்டா ஒன்னு சாப்ட்ர்டா நா அப்டி வந்ததுக்கப் ப்றோ கூட வேக வச்சச் ச்சர்றே ஏதாவ்து ஒரு பயிறு நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மாரி பண்ணி கூட ஆ வச்சு சாப்ட வெக்லா
அக்கா நா கொஞ்ச நாள் சேலட் மாரி சஞ்சு சாப்டுட்ருந்த எனக்கு அது வேணூன் கேக்கூ அது கேட்டுச்சுன்னா என்னப் பண்றது அ சாப்பர்ல போட் லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டோனா எல்லா குட்டிகுட்டி ஆயிடுமா
ஆமாமா
சினா சாண்ட்விஜ்ஜே செஞ்சு குடுத்துர்றது
ஓ அப்டி நீங்க ராவாவே செஞ்சு குடுத்
எ சாண் ஆஹா அந்த பிரட்டுக்குள்ள ஸ்டஃப்ஃபிங் வச்சு ஆஸ் யூஷ் தில் நா டவால வந்து ரெண்டு சைடூ வச்சு அப்டியே இது பண்ணி குப்பே
அது அப்டி ப வேஸ்ட ஆ அதுல உள்ளுக் குள்ள நம்ம புடிச்சிக்காதுல்ல நம்ம அது எப்டி நம்ம ஒரு
அக்கா ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல வந்து நீங்க ஸ்டிங் வைக்கிறீங்க அத க்ளோஸ் பண்ணி றீங்க க்ளோஸ் பண்ணி டவால வந்து வந்து பட்டரோ அவங்களுக்கு பட்டர் கீ ரெண்டும் போ ஏதோ ஒண்ணு போட்டு மேல வச்சு அதுக்கு மேல வந்து நா ஃப்ளாட் டனோ தட் டு வச்சு ஒரு வெயிட் அந்த இடிக்கல்ல இருக் குல்ல அத வச்சிருவே ஸ்லிம்ல ஸ்டவ்வ ஸ்லிம்ல சிட்டா நீங்க கீழ ஃபுல்லாக கிரிஸ்பி யாகிடும் அதே மாரி ஆப்போசிட் சைடு ட்டர்ன் பண்ணி மேல வச்சுட்டோனா ரெண்டும் நல்லா ஒ க்கும் கிரிஸ்பி ஆயிடும் அவங்களுக்கு உள்ள அது ஓ
எடுக்கு ஆமா ஆமா அப்டியே அவங்க கிரிஸ்பியா கடித்து சாப்பிட்டுடுவாங்க உள்ளயும் போயிடும் ஆ இங்க பாப்பாவுக்கு வந்து முன்னாடி அந்த ஸ்ப்ரௌட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பச்சை பயிறு ஸ்பரவுட் தா ஈஸியா பண்றது அது வந்து அது பச்சையவே ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்குல்லா கேட்டு வாங்கிட்டு போயிருக்குது ஆனா இப் இப்போ என்னமோ தெரில அத நா எப்டி கொடுத்தாலும் அது இறக்க மாட்டேங்கிது மத்த இதெல்லாம் கொஞ்சம் மொள கட்டுறது கொஞ்சம் அப்றம் சுண்டெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நெனைக்கிறே
ஆமாக்கா நீங்க அதனால என்ன பண்ணு னா பச்ச பயறு கொஞ்ச கேரட்டு ஆ ஆ வேணும்னா உங்களுக்கு முட்டக்கோசு
ஆ
கொஞ்சமா ஆனியனு இது எல்லாத்தையு கு அதெல்லாமே குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு அதுக்குள்ளயே வந்து வந்து அந்த இதையும் போட்டு நல்லா ஒரு டவால போட்டு ஒரு லைட்டா ஒரு பைவ் மினிட்ஸ் இது பண்ணிருங்க
ஆ
ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த இங்கிரீடியன்ஸ் ஸ்பைஸ் ஸ்பைசி இங்கிரீடியன்ஸ் என்னென்ன வேணுமோ போட்டு அது அப்டியே உள்ள பிரட்ல வச்சு சு ஸ்டஃப்
குடுத்துட்லா இது வந்து பச்ச பயறு வந்து ஸ்புரவுட் நம்ம மொளகட் அது
ஆ கா அது ராவாவே அப்டியே வச்சிருங்க ஆ உங்ளுக்கு அது இல்ல அவங்க சாப்பறத பத்து உங்ளுக்கு எப்டி வேணுமோ அப்டி வே வச்சுருங்க
அதா அதா அதா ஓகே ஓகே சரி நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஓ ஓகே ஓகே அந்த மாரி ஏதா ஒண்ண இந்த மாரி ட்ரை பண்ணி அவங்கள சாப்ட வைக்கலால நாம்ளு கொஞ்சோ ஹெல்த்யா சாப்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே நீ சரி பாருங்க நானு நீங்க சொன்னது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே ஓகே ஓகே பாய்